ஹலோ ஆ வணக்கம் தோழரே ஆ கேக்குதா தோழரே ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு நம்ம ஸ்கூல் ஃப்ரண்டஸ் வந்துருப்பாங்க பாத்தீங்களா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்சு அதுக்கப்றோ வந்து காலஜ்ஃப்ரெண்டஸ்சு அந்த மாதிரி வந்து இருப்பாங்க சின்ன வயசல வந்து இல்ல ஏரியாவில நமக் ஃபிரண்ட்ஸ் அந்த மாதிரில்லா இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்றோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வாழ்ந்த வீட ஆகட்டு அத விட்டு ஒரு வாடக வீடா இருக்குன்னா நம்ம அத விட்டு வெளிய வரும்போதே நமக் தம் ஃபிரண்ட்ஸ்ல்லா வந்து வருங்காலத்துல வந்து காண்டைக்ட் இல்லாம போயிருவாங்க இல்லைங்ளா திடீர்னு அந்த மாரி இருக்கிற தோழர்களோ தொழிகலோ வந்து நீங்க நடுவுல ஏதாவது பாத்து அவங்க கிட்ட பேசி அவங்க எப்டி இருக்காங்க இப்ப என்ன பண்ணிட்டுருக்காங்க அந்த மாரி ஏதாவது கேட் டது உண்டா அத பத்தி ஞாபகங்கள் ஏதாச்சு இருந்தா நீங்க சொல்லலாம் தோழரே இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொளோஸா இருந்திருப்பாங்க சூழ்நிலை கார்னமா வந்துட்டு நம்ள விட்டுட்டு இப்ப பேசாம இருப்பாங்க அது நமக்கு சங்கடமா இருக்கும்
ஆ சரி அதாது வந்து தோழரே நீங்க சொன்னது உண்மதா எனக்கு வந்து நா வந்து சின்ன வயசுல வந்து எல் கே ஜி யூ கே ஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஸ்கூல்ல லிட்டில் ரோஸஸ் கூல் அப்டின்னு சொல்ட்டு அது கொஞ்சம் தூரமா இருக்கும் இப்ப இருக்கிற வீட விட அது வன்னாரப்பேட் டைவ் இருக்கு தோழரே அங்க படிச்சுட்டு இருந்த ஃபஸ்ட்டு அங்க வீடு அதாது அங்கதா வாடகையில இருந்தோ வீடு அப்ப இருக்கும்போது ஏ ஃப்ரெண்டு அப்பதா வந்து நா மொத மொதல்ல ஸ்கூலுக்கு போன பட் வந்து நா எப்டி இப்ப ஸ்கூலுக்கு போனேன்னா வந்து எல்லாருமே அழுதுட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு வந்து நா வந்து அழுவாம போயிட்டே ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போனும்னாலே அழுவுவாங்க பட் எனக்கு வந்து அந்த ஆர்வமே இல்ல ஏன்னா எங்க அண்ண வந்து ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்ருந்தாங்க எனக்கு ரெண்டு அண்ண‌ இருக்காகள் சொல்லிற அவர்ங்க வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க அவுங்கள பாக்கும் போது எனக்கும் எப்படா ஸ்கூலுக்கு போணு ‌எப் எப்படா ஸ்கூலுக்கு போனு இவுங்க மட்டும் போயிட்டு வராங்க ஜாலியா அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு பு துவிதமான தாட்டா இருந்தது அதனால அதுந்து எப்டியாது நா போனு நானு ஸ்கூலுக்கு போனு நானு ஸ்கூலுக்கு போயிட்டு மூணு மணிக்கு‌ வீட்டுக்கு வர்ணு அப்டின்னு சொல்ட்டு எனக்கு அப்பவே சின்ன வயசுலயே அந்த மாரி ஒரு தாட் இருந்ததுனால எனக்கு ஸ்கூல்லா புடிச்சி புடிக்க ஆரம்பிச்சிச்சு செரி அப்புறமா நா போன போன ஃபஸ்ட்டு நாள் வந்து நா வந்து சிரிச்சுக்கிட்டே போன பட் எல்லாருமே அழுவுறாங்க எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அழுவுறாங்க இது‌என்னடா இது எல்லா அழுவுறாங்க நா மட் ட்டு சிரிச்சுட்டு இருக்க அப்டின்னு சொல்லிட்டு சரி நம்ம சிரிச்சா தப்பா இருக்கு அப்டி சொல்ட்டு அது சின்ன வயசு அறியாத வயசு சரி நம்மளு அழுவுவோ அப்டின்னு சொல்ட்டு நானு அழுதுட்டு இருந்த அப்புறமா வந்து மேம் வந்து எல்லாரையு சரிப்படுத்தனதுக்கு அப்புற அப்பதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என் நண்பர் ஒருத்தர பாத்த நண்பர் வந்து அவரு பேர் வந்து முருக பூபதி அப்டின்னு சொல்ட்டு ஓகேங்களா அது சாமி பேருன்றாங்க அது எனக்கு சரியா தெரியாது ஆ ஓகே டன் ஆ அதாவது அந்த நண்பர பாத்து அவரோட வந் ந்து நா எப்டி சொல்றதுன்னா அந்த மூணு வருஷ அவரோட தா படிச்ச
ம்
ஓகேங்களா தோழரே அவரோடதா படிச்ச பட் என்னன்னா அவர் எவ்வளோ குளோஸ் ஆயிட்டார்னா அவ்வளோ குளோஸ் ஆயிட்டாரு நா வந்து அ அந்த வயசு இருக்கும் போதே நா ஜஸ்ட்டு ஒரு பென்சில் மறந்துட்டாலு பக்கத்துக்கு பக்கத்து பக்கத்து பையங்கிட்ட இருக்கிறது புடுங்கி வந்து எங்கிட்ட தருவாரு எதுனா எதுனா நா எதுனா தப்பு பண்ணா அவரு போய் மாட்டிப்பாரு அதுக்கேத்த மாரி அந்த மாரி குளோஸா இருந்த ஒரு நண்பர் வந்து அதாவது வந்து நா ரெண்டாவதுக்கு அப்புறமா வந்து வீடு சேஞ்ச் ஆயிட்டோ வேற எடத்துக்கு வந்துட்டோ வேற எடத்துக்கு வந்துட்டு அப்புறமா வந்து வேற எடத்துக்கு வந்து நாங்க ஷிஃப்ட் ஆயி வேற ஸ்கூல் மாறிட்ட அதாவது வந்து அங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரையு தா இருக்குது ஃபிஃப்த்து ஸ்டாண்ட் வரையு தா இருக்குதுன்றதுனால எங்க வீட்ல எங்க அண்ணன்கள்லா போயிருந்தாங்க எங்க அண்ண வந்து ஃபிஃப்த்து முடிச்சிட்டு சிக்ஸ்த்து போனோன்னே ஸ்கூல் தேட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல நல்லா மூணு பேரையும் ஒரே ஸ்கூல்ல போட்லா அப்டின்னு சொல்ட்டு வேற எடத்துக்கு ஏதாது புதுசா இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டோ அங்கருந்து இங்க ரொம்ப தூரோ அதனால அப்டின்னு சொல்ட்டு ஸ்கூல் தூரோ அப்டின்னு சொல்ட்டு புர்சாகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோ இப்போ வந்து கடைசியா அவன வந்து நம்ம ஸ்கூல் முடிக்கும்போது பாத்தது அதோட பாக்கவே இல்ல அவன வந்து எப்டி இருக்காருன்னோ தெரில என்ன எப்டி இருக்காரு இப்ப எப்டி இருக் என்ன பண்றாரு என்ன படிக்கிறாரு எனக்கு ஒன்னு புரில அவருக்கு வந்து அந்த மெமரிஸ்லா ஞாபம் இருக்குன்னா அந்த அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன அந்த ஸ்கூல்ல பாத்து என் என் பேரு இது அப்டின்னு சொல்ட்டு அவர் இன்ட்ரயூஸ் பண்ணி என் பக்கத்துல வந்து உக்காந்தது அப்புறமா வந்து அவர் அந்த பென்சில் புடிங்கி தந்தது அப்புறமா வந்து அவர் மூஞ்சு கூட எனக்கு கொஞ்ச தா ஞாபகம் இருக்கு அந்த மாரி சின்ன வயசு ல நடந்தது வந்து அவர் இப்ப எப்டி இருக்காரு அப்டின் சொல்ட்டு எனக்கு தெரில நானு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த ஏரியாலு போய் சுத்தி பார்த்த அந்த ஸ்கூல்ல படிச்சவங்களு முக்கால்வசி அங்க யாருமே இல்ல அதாவது நா சொல்றது வந்து எலிமெண்டரி ஸ் கூல் தா அதனால நறைய பேர் மாறிடுவாங்க அங்க இருந்து அதனால நானு கேட்டு பாத்த விசாரிச்சு பாத்த யாரு அவ்ளோவா கிடைக்கல நானு அப்டியே விட்டுட வேற வழி இல்ல அப்டின் சொல்ட்டு செரி பார்போ காலம் தா பதில் சொல்லு அப்டின்னு சொல் ட்டு விட்டே தோழரே
ம் ஓ செரிங்க தோழரே இப்போ நீங்க வந்து உங்ளோட பெற்றோர்கள்ல வந்து தொடர்பு கொல்லையா ஏன்னா நம்ம கிட்ட அந்த சமயத்துல போன் எதுவு இருக் காது அப்ப உங்க பெற்றோர்களும் பெற்றோர்களும் கான்டாக்ட்ல இருந்தாங்கும் போது அவங்க பையன் நம்பர் வாங்கிருக்கலா இல்லையா
சொல்றது சரிதா ஆனா வந்து எப்டி சொல்றதுன்னா அவங்க கான்டக்ட் நம்பர் எல்லா வாங்குற அளவுக்கு இப்போ வந்து அவ்ளோலா இல்லல்ல அந்த காலத்துல அதாவது நா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்தாங்கனா பேசுவாங்க பெற்றோர்கள் அவ்ளோலா கான்டாக்ட் நம்பர் இருக்க மாட்டாங்கல்ல அதனால அவுங்க வந்தா பேசுவாங்க அதாவது அவுங்க பெற்றோர் கூட வந்தாதா பேசுவாங்க மோஸ்ட்லி வந்து ந நா எப்டினா எங்க வீடு வந்து ரொம்ப கிட்டா இருக்கு தோழறே எங்க பெற்றோர்கள் மோஸ்லி அந்த ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க ஏன்னா எங்க அண்ணன்கள் எல்லா இருக்காங்கனால எங்க அண்ணன் பாத்து ப்பாங்கன்றதுனால எப்டி சொல்றதுனா ஸ்கூல் அங்க இருக்குனா பக்கத்து தெருவுல தா என்னோட வீடே இருக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வந்துருவ அந்த மாரி அந்த டைம்லலா வந்து ஆஃப் டே எல்லா இருக்கு ஆஃப்டே வந்துனா உ நா நா பேக்க வந்து ஸ்கூல்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்ட்டு திருப்பி வந்துருவ அதாவது நா சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மாரி வீட்டுக்கு போயிட்டு சாப்ட்டு வந் ருவஅதனால அதாவது பேரன்ஸ் பெருசா வரமாட்டாங்க வந்தா எப்பையாவது ஆன்வல் டே இல்லன்னா பேரன்ஸ் மீட்டிங் அப்பதா வருவாங்க அதனால தா தோழரே தெனமும் வந்துந்தா கூட பாத்துருக்லா நனைக்கிற எதனா கான்டாக்ட் கிடச்சிருக்கு நானு ட்ரை பண்ண ஆனா கிடைக்கல பாபோம் நேரம் இருந்தனா காலம் தா பதில் சொல்லு ப்ஃயூச்சர்ல எதனா பாத்தா பாப்பேன்னு தோணுது
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழரே பாப்பீங்க எனக்கு வந்து பாத்தீங்கனா அந்த மாரி நெறைய அனுபவங்கள் இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு ஃப்ரெண்டுங்கறவங்க வந்து அ என்னதா நல்லா பேசுனனாலு எனக்கு அந்த ஃப்ரெண்டு் சர்குள் வந்து சீக்கிரம் அமஞ்சிடு ஆ நா இப்ப ஒரு கூட்டத்திலயே நா இருக்கே அப்டின்னா அது ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரையு நா ஈ்த்துடுவ என்னோட பேசு சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு திறமை இருக்கு ஆனா எனக்குன்னு கூட இருக்கிற ப்ரெண்ஸ் வந்து பாத்தீங்னா கடைசி வரைக்குமே வந்து யாருமே வர மாட்டாங்க அந்த மாதிரிதா இது வரைக்கு வந்து காலங்கள் நா படிச்சது வரைக்கு வேல செஞ்ச இடத்துலயு காலேஜ் ஆகட்டு மாஸ்டர் டிகிரி ஆகட்டு எல்லாமே வந்து அப்டிதா அப்ப வந்து பாதிலயே வந்து அந்த தொடர்பு வந்து போயிடு ஆனா அவங்க காண்டக்ட்ல இருப்பாங்க பட் பேசமாட்டாங்க அது அவுங்க மேல தப்பா இல்ல என் மேல தப்பா னு எனக்கு தெரில இது வந்து பாத்தீங்கனா சென்றாண்டு இருக்கும் என்னோட காலேஜ் பிரரெண்ட் ஒருத்தவங்க அவங்க வந்து பாத் தீங்கன்னா எனக்கு வந்து காலஜ் ஃபஸ்ட் இயர்ல இருந்து பைனல் இயர் வரைக்குமே ஃப்ரெண்டா இருந்தாங்க அதுக்கப் அப்புற வந்து நாங்க எம் பி ஏ வு ஒட்டுக்காதா போட்டோ வேலைக்கு ஒரே எடத்துல தா ஜாயின் பண்ணோ ஆ வீடு வந்து பக்கத்தில இருக்கணு அப்டிங்கறனா னால அவ வீட்டுக்கு பக்கத்துலயு என் வீட்டு பக்கத்துலயு இருக்குற மாரிதா ஒரு ஆபீஸ் சூஸ் பண்ணி என்ன அப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆ இருந்தது ஆ ஆப்னான்னு நெனைக்கிறே ஆப்னாவு இன்னொன்னு என்னமோ அந்த மாரி சமயத்து ல வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு ஆமா அப்பதா வந்து நாங்க கரெக்டா முடிச்சோ காலேஜ் பைனல் இயர் முடிச்சுட்டு சாரி ரெண்டாயிர தந்தி இருவத் ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டுல வந்து பாத்தீங்கன்னா பைனல் இயர் முடிச்சிட்டு ஒரு ஒரு மாசொ வந்து நாங்க வெயிட் பண்ணோ ஒரு மாசொ ஏன்னா மார்க் ஸீ ட் அது இது வருன் சொல்லிட்டு ஒரு மாசொ வெயிட் பண்ணோ ஆனா ஒரு மாசத்துல வர்ல அது சொல்லிட்டு நாங்க இருந்தாலும் சேரி ஃபைனல் மார்க் ஷீட் மெதுவா வேணா வரட்டு நாங்க வந்து இப்ப ஜாயின் பண்ணுவோ சொல்ட்டு நாங்க போய் ஜாயின் பண்ணியா ச்சு இந்த மாரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்து இந்த மாரி நாங்க இப்பதா கிளியர் பண்ணோ மார்க் ஷீட் எல்லாமே வர்ல அப்டின் சொல்லி ஜாயின் பண்ணியாச்ச அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிதா அதுலய தொடர்ந்து நாங்க வேல பாத் போ அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மூணு மாசத்துக்கு அப்புற அவங்களால சர்வே பண்ண முடியில அண்ணே இந்த வேல வந்து ரொம்ப இதா இருக்கு இத்தனைக்கு அவுங்க வந்து அவுங்க வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர்ல வருவாங்க வண்டி ஓட் தெரியு உங்களுக்கு நா வந்து பஸ் ஸில வருவே பஸ்ஸில வரும்போதே எனக்கு சுத்தி தா வரனு ஸோ அனால ரெண்டு பஸ்ஸ நா மாறி வர வேண்டிய சூழ்நெல சில சமய அப்பாவோ சில சமய அண்ணனோ கொண்டு வந்து என்ன விடுவாங்க அந்த மாதிரி ம் கூட்டிட்டு போறக்கு அப்பாவோ அண்ணணோ வந்து வந்துருவாங்க சில சமய நானே எனக்கு ஒடம்புக்கு முடியல்லங்போது நானே கேப் புக் பண்ணி போயிருவே இந்த மாரி இரு க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சேரி அப்டின் சொல்லிட்டு அவங்க மூணு மாசத்துல நின்டாங்க இந்த மாரி எனக்கு இந்த வேல செ ட் ஆகாது அப்டின்னு நா அப்பமு சொன்னே நீ வந்து வேலய விட்டு நின்னினா உனக்கு இன்னொ ஃப்ரண்ஸ் சர்குள் வந்து அமஞ்சிருவாங்க நீ ஏங்கிட்ட பேஸ் ச மாட்ட அப்டின்னு அவங்க வந்து என்னன்னா சிறு நாய் அதுக்கப்பற வந்து எம் பி ஏ இப்ப என்கூட கரஸ்லயு பண்ணிடுருந்தாங்க ரெகுலர்லயு போட்டாங்க அப்ப டபுள் டிகிரி படிச்சா ஒரு பேங்க் வேல அந்த மாரி கெடைக்கு போது கொஞ்ச ஹையர் பொசிஷன் கெடைக்கு இல்லங்களா அதுக்காக வந்து அவங்க பிளான் பண்ணாங்க அப்புற நா சொன்னே உன் ப்ரெண்ஸ் சர்க்கிள் எல்லா மாறு நீ என்ன கண்டுக்க மாட்ட அப்டின் அப்டியெல்லா இல்ல அப்டின்ட்டு போனாங்க கடைசியில அதே மாதிரிதாச்சு அவுங்க வந்து என்ன ஒதுக்குறது ஆ இப்ப வந்து ஒரு நம்ம என்னதா வந்து ஒரு கூட்டத்துல இருந்தாலும் நம்மளோட தோழிங்குற போது நம்ம முடிய புடிச்சு இழுக்கிறது அதெல்லாமே விளையாட்டு தனமா நம்ம பண்ணிட்டுதா இருப்போ ஆனா பண்ணும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்ச மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சாங்க அதுல வந்து நா விட்டதுதா அதுக்கப்புற சென்ற ஆண்டு வந்து அவங்களாவே ஒரு ஃபிப்ரவரி மாதம் அப்டிங்க அதுதா அவங்ளாவே எனக்கு இஸ்டாகிராம்ல வந்து டெக்ஸ் சொன்னாங்க ஏனா அவுங்க நம்பர் எல்லாமே நா டெலிட் பண்ணிட்டே அ ஆ துக்காக வந்துட்டு அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில இந்த மாரி எப்டி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க இந்த மாரி உங்ககிட்ட மறுபடியு நான் வந்து பேசணு அப்டின் சொல்லி சொன்னே நா சொன்னே ஏன்னா நாங்க வந்துட்டு அந்த அளவுக்கு எந்தளவுக்கு நாங்க க்ளோஸா இருந்தோம்னா இந்த காலேஜே எங்கள பாத்து பொறாமப்படு டிாபார்ட்மெண்ட் கட மட்டும் கெடையாது டீச்சர்ஸ்கே வந்து தெரியு ஓ என்னோட பேர் வந்ததுன்னா கூட அவ பேரு வரு அந்தளவுக்கு நாங்க வந்து அந்யோனியமா இருந்தோ ரெண்டு பேரு ஒரே எடத்துல வேல கெடச் சோ இது எல்லாமே நெறைய பேத்துக்கு அங்களாப்பு ஏன்னா எந்த தோழர்களுக்கு இப்டி அமையாது இல்லைங்ளா ஆனால் ரெண்டு பேத்துக்கு ஒரே எடத்துல வேல கெடைச்சது எல்லாமே அவங்களுக்கு அங்கலாப்பு சோ எம் பி ஏ நாங்கப் போட்ட எடத்துல எங்க கூட அ இதுல படிச்சவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க. யூ ஜி படிச்சவங்க எல்லாருமே கரஸ் ல அவுங்குளு ஜாயின் பண்ணாங்க. அவுங்க கேப்பாங்க இவகிட்ட பேசுறியா என்ன ஏதுன் கேப்பாங்க. இல்ல நா பேசறதில்ல. அப்டின் சொல்லி சொல்லுவே அவுங்குளுக்கு எல்லா வெளில ஓணு இருந்தாலு உள்ள வந்து சந்தோஷமாருக்கு. எ ப்டி இருந்தாங்க காலேஜ் வ இது பண்ணும்போது அப்டி இப்டினு
அப்புறோ சேரினு இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட திருமணத்துக்கு வந்துட்டு அவுரோட கசின் ஒருத்தர்ருக்காரு.
அ அவ ர வந்து நா அழைச்சே இந்த மாரி ஏனா அவரு கிட்ட நா பேசிருக்கோ அப்டிங்கிற காரணத்தினால் நா அழைச்சே அவர் வந்து நாங்க இரு க்ற ஊர் இல்ல அவ இன்னொரு ஒரு ஊரு மலை பிரதேசத்துல இருக்காரு. இந்த மாரி வாங்க கல்யாண் துக்கு அப்டினு கூப்படம் போது கங்ராஜுலேஷன்ஸ்ங்க அப்டின் சொல்லிட்டு அவுங்குளுக்கு சொல்லிட்டேக்ங்ளா உங்ளோட தோழிக்கு அப்டின் கேட்டாரு இல்லைங்க நா சொல்லல. ஏனா இத்தன வருஷ்மா அவுங்க திருப்பி வந்து பேசும்போது கூட வேண்டா எப்டி பேசாம இர்ந்திங்ளோ அதே மாரி இர்ந்துக்கோங்கன் சொல்லி சொல்லிட்டே திருப்பி கூப்ட்டம்னா அது செட் ஆகாதுங்க. கப்புற என்ன இந்த மாரி விஷேஷ்த்துக்கு மட்டு கூப்பறியா அப்டிங்கற மாரி நெனச்க்குவாங்க போனது போனதாவே இருக்கட் டு நீங்க வேணா உங்களோட கசினுங்கிற காரணத்தினால நீங்க வந்து இந்த மாரி எனக்கு கல்யாணன் சொல்றதாந்தா சொல்லிக்கோங்க எனக் பிரச்சன இல்ல அப்டின்னது க்கு அவுங்க சேரி ஏனா நம்பளோட இதுல நம்ப இதா இருக்குணு இல்லைங்ளா ஏனா ஒன்ஸ் நம்மள வேண்டா நம்ப வந்து அந்த சுச்சுவேஷன்ல கஷ்டப்பட்டுட்ருந்தோ அ ஒரு மெண்டல் ஆவும்ஸ் தெரி நம்ப வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு துக்க காரியம் நடந்திருக்கு அப்டிங்கம்போது நம்ளோட து தோழிகள் தா வந்துட்டு நமக்கு உறுதுணையா இருக்குணு அந்த சமயத்துல வந்து நம்ள விட்டுட்டு போறவங்க அந்த மாரி இருக்கம் போது நமக்கு அது தாங்க முடியாது நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மள விட்டுட் ட்டு போறாங்களே நல்லா இருக்கும் போது நம்மள பாத்தாங்க கஷ்டப்படும் போது விட்டுட்டு போறாங்கங் போது நம்னால ஏத்துக்க முடியாது. அதனால சேரி நீங்க இல்லாததாவே இருக்கட்டு அப்டின் சொல்லி எ திருமணத்துக் கூட அவங்கள அழைக்கல. இது வரைக்கும் என்னோட மற்ற தோழிகளும் செரி என்னோட ஸ்டேட்டஸ்லயும் சரி எல்லா எடத்துலயும் வந்துட்டு என்னோட கணவர வந்து நா காமிச்சிருக்கே பட் அவுங்குளுக்கு வந்து நா இது வரைக்கும் பெர்சனலா ஃபோன் பண்ணி சொன்னதோ அந்த மாரி எதுமே நா காமிக்கல தோழரே.
அப்டிங்ளா நீங் சொன்னது வந்து கொஞ்சொ கஷ்டமாதா இருக்கு பட் ஆனாலு நம்ம பழகுனதுக்காகயாது கொஞ்சொ பேசிருக்ணுல்ல நீங்களாது ஒருஸ்
இல்லங்க தோழரே ம் ஹூ எனக்கு அது ரொம்ப அவுங்க பண்ணது எல்லாமே ரொம்ப மனவேதனையா இருந்தது அதனா
செரி விடுங்க தோழரே நம்ம ஒன்னு பண்ண முடியாது. செரி காலந்தா இதுக்கு பதில் சொல்லு காலோ எதனா அதாது ஃபியூச்சர்ல மாறுனா மாறு அப்போ எதாது பேசணுனு வாய்ப்பு கெடைச்சதுன்னா பேசுங்க கண்டிப்பா ஏனா தோழன்றது வந்து வாழ்க் த்தில வந்து ரொம்ப நெறய பேருக்கு அது அமையாது
ம் பரவால்லங்க தோழரே இப்போ இந்த இந்த ஒரு இது தோழி போனாலே எனக்கு இன்னொரு தோழி நல்ல தோழியா அமைஞ்சிருக்காங்க அது இன்னொரு தொடர்புல நா இப் போ இணையிறே இணைஞ்சு அதோட சொல்றே தோழரே நன்றிங்க தோழரே ம் ம்.